ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாசீங்களா
ஆஹ் நலமா இருக்றோம் தோழர் சாப்பிட்டா சு நைட்டு இரவு வேல என்ன முடிச் ச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா
ஆச்சிங் ங்கா
தோழர் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகிலி அப்படினு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லா இருக்குங்கள்ள ஆம் அதோட இத பத்தி நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம் தோழர் இன்னைக்கு அது வந்து பயன்படுத் த்த கூடாது அப்படின் சொல்ட்டு எத்தனையோ தடவ நம்ப அரசு அலுவலகங்ளோ மத்த ஏ கடைகளிலோ எல்லாத்துட்டியு சொல்லிட்டுதா இரு காங்க அ என்னயக் கேட்டா தோழர் அது பயன்படுத்த கூடாதுதா அதனால நெறய நமக்கு வந்து பாதிப்புகள் நடக்குது ஆனா இப்ப பயன்படுத்தக்க கூடாதுன்னு நம்மள்ட்ட சொல்ற அவுங்க அது ஏ தயாரிக்கிறதுக்கு அவங்க உரிமை குடுக்கொணு அப்ப தயாரிக்கிற எடத் த்தில அத வந்து அ கட் பண்ணிட்டாலே நம்ம பயன்படுத்துறத நிப்ப நிறுத்திருவோமே ஆனா அந்த தயாரி விக்கிற எடத்துல எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நார்மலா இன்னிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆரம் ம்ம கலகத்துல எல்லா ஒரு கடைக்கி போனுன்னு சொல்ட்டாக்க அம்மா வந்து நம்ம கைல மஞ்ச பைவு குடுத்துருவாங்க அப்புடி இல்லன்னா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு கூடய எடு த்து குடுத்துருவாங்க அ ஜாமானல்லா எது கீழ போட்றாம பத்திரமா வாங்கிட்டு வரணு அப்டின்ற மாறி அஹ் ஆனா இந்த இந்த நாள்ல இந்த காலகட்டத்துல எல்லா பாத்தீங்கன்னாக்க ம் நம்ம வந்து கையில எதுமே கொண்டு போறதில்ல அங்க போனோனே அவுங்கள்ட்ட ஒரு கவர் குடுங்க நா கொண்டு வர மறந்துட்டே எனக்கு ஒரு கவர் குடுங்க அங்கதா அப்டின்னாக்க ஒரு ஹோட்டலா இருக்கட்டு ஒரு பழொ வாங்குற இடமா இருக்கட்டு அஹ் அப்புறோ ஒரு பூ வாங்குற இடமா இருக்கட்டு நீங்க எந்த சைடு தி திரும்பினாலு அந்த கவருக்குதா அவ ரொம்போ முக்கியத்துவோ குடுக்குறாங்க அப்ப பயன்படுத்துற நா நம்மள இருப்பன்றத விட அத தயாரிக்கிற எடத்துல நீங்க போய்ட்டு நீங்க தயார் பண்ணகூடாதுன்னு அந்த அஹ் அந்த அலுவலகங்கள வந்து பூட்டி வெச்சரலா அப்ப அது செயல்பாடு கொறஞ்சிருச்சுன்னா நம்ம வாங்குறதும் கொறஞ்சிருமில்ல அது வந்து எ என்னோட கருத்தா இருக்கு தோழர் உங்களுக்கு எப்புடி அந்த நெகிழி அந்த குப்பை இது பண்ற து இன்ன உங்குளுக்கு அத பத்தி தெரியுமா ம் சொல்லுங்க தோழர்
நம்முளுக்கு பிளாஸ்டிக்ஸோட யூஸு நமக்கு இருந்துட்டு தான இருக்கு
ம்
அய்யோ ஒரு சில விசியோ பிளாஸ்டிக் வேணான்றத பத்தி நம்ம பேஸ்னோ ஒரு சில விஷயத்துல பிளாஸ்டிக்ஸ் தேவ நம்புளுக்கே தேவப்படுது து அப்டின்ற ஒரு கட்டாயமோ இருந்திருக் இருந்துட்டேதா வருது நம்ம மாறாத இங்க எ துவும் மாறாதுல்ல எல்லா நார்ம நார்மலா டேப்லெட்ஸ் அது எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான் டேப்லெட்ஸ் வந்துச்சு அத பேக்கிங் பண்றதுக்கு கம்பல்சரி ஆ பிளாஸ்டிக்ன்ற ஒரு விஷயம் தேவ அதே மாரி இப்ப யாருக்கு மே மேக்சிமம் சொல்ல போனா கடைக்கு பை கொண்டு போற விஷயமென்ற ஒரு இது இல்லவே இல்ல கவர் அவங்களே குடுப்பாங்க அப்டின் ஒரு தாட்லயே போய்றாங்க கவர்ரு குடுப்பாங்க கவர்ல போட்டு குடுப்பாங்க வாயின்ட்டு வந்துடுவோம் ஆ ப்படின்ற இதுல தாட்ல போயிட்டாங்க ல்ல பேக்னு ஒரு விஷயம் இல்லாமலே போயிச்சு நீங்க சொல்றோ அந்த மஞ்ச பை கட்டை பை எல்லாம் இல்லவே இல்ல அதே மாரி இப்பலாம் பேக்கிங் ஜூஸ் ஜூஸை கூட பாட்ல போட்டு கொடுத்தாதான் குடிக்கிறாங்க அதே நம்ம நார்மலா கடைங்கல போட்டு ஒரு சில பேர் குடிக்கிறாங்க இல்லன்னல்லாம் சொல்லலை ஆனா ஒரு சில பேர் பிராண்ட் அந்த பிராண்ட்னா அந்த விஷயத்துல குடுக்கறதுனால குடிக்கிறோம் அப்படின்னு ஒரு சில பேர் இருந்துட் டுதானே இருக்காங்க அப்ப எப்படி நீங்க பிளாஸ் த்துக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க
அதனால நல்லதும் நடக்குது அதனால கெட்டதும் நடக்குதுல்ல தோழர் அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அத யூஸ் பண்ணிட்டா இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குப்பைகளை எங்கேயுமே போடக்கூடாது அது போட்டுட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து தண்டனை குடுத்துருவாங்க அப்போ அதை பயந்துகிட்டே டஸ்ட்பின் எங்கே இருக்குன்னு பாத்துட்டு கொண்டு போய் போடுவாங்க ஆனால் நம்ம நம்மளிட்ட இருக்க மக்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பஸ்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு தான் அந்த தண்ணியை குடித்து அந்த பாட்டில் அங்கனே போட்டுருவாங்க அப்பறம் எதாவது சாப்ட வேண்டிய பொருள சாப்ட்டுட்டு அதுவும் அங்கனே போட்டு போயிடுவாங்க அப்போ அதெல்லாம் என்ன பண்ணதுன்னா இந்த கால்நடைகள் அவங்கள அந்த ம் மாடோ ஆடோ ஏதோ ஒன்னு போச்சுனு வச்சுக்கோங்களே தோம் தின்னுட்டு அவங்க போட்ருக்க மீ தியை வந்து அதுங்க சாப்பிட்றதுனால அந்த பொருள் உள்ள போய் அதுங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு வியாதியை குடுக்க ஆரம்பிச்சிருது இப்ப மழ பெஞ்சாலோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அடைப்பு அந்த கழிவுநீர்ல போயிட்டு பாத்தீங்கன்ன அந்த குப் ப்பை போய் அடைஞ்சிச்சுனா அவங்க எப்படி தண்ணி போகறதுக்கான ஒரு வாய் ப்பு கடைக்கு கெடைக்கவே கெடைக்கல அதுவு அடைச்சிக்கு அப்ப ஆஹ் இத வந்து வாங்கறதுக்கான ஒரு நல்ல சூழலு இருக்குது அதை பயன்படுத்தி கெடைக்கிற அந்த கெட்ட சூழலும்னு இருக்குல்ல
கண்டிப்பாக
நம்ம நல்ல சூழல எடுத்துக்கணணு அதுக்கு என்னா பண்ணணு அதுக்கு என்ன வழிவகுக்கணு அப்படிங்கறத மட்டும்தா மாற்ற வந்து மத்தவங்கள்டிட்ட கெடைக்காது தோழர்
நம்ப மாற உம் கண்டிப்பா நமக்கு எது தேவையோ அதுக்காக மட்டு யூஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக்ஸா மாறாம தேவையானதுக்கு மட் பிளாஸ்டிக்ஸ் மீறி என்னத்துக்கு ரீயூஸபலா யூஸ் முடியும் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆஹ் ப்ரைஸ் கம்பரிசனுமே பிளாஸ்டிக் நம்ம சொல்ற இந்த ஆஹ் பேப்பரு பேக்கா இருக்கட்டும் சரி பேப்பர் கப்ப எதா இருந்து சரி கம்பேர் பண்ணுபோது பிரைஸ் கம்பரிசன்ல ஒரு சில விஷய மாறிடுறாங்க
இத விட இது கம்மியாதான இருக்கு அதுல்லாம இது நெறைய நாள் வருல்ல இது என்ன ஒ ஒரு டைம் யூஸ் பண்ணுவோ இல்ல ரெண்டு டைம்ஸ் யூ ஹலோ திரும்பி தூக்கி வெளியே போட்டுப்புறோ அதே இந்த கப்பா இருந்தா நம்ம ஒரு நாலஞ்சு முறை இல்ல ஆறு முறை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல்ல அப்படின்ற ஒரு விஷய வருது அதே மாதிரி அந்த விஷய இப்ப மாறிட்டு வருது ஓ இந்த விஷயத் இத்தனை டைம் யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணு அப்படின்ற ஒரு விஷயமு வந்துச்சு இப்ப பிளாஸ்டிக்ஸ்ல்லா ஒன் டைம் யூஸ் பண்றாங்க திரும்ப அத எடுத்துட்டு போயிட்டு டிஸ்போசிபள் பண்ணிறாங்க யூஸ் பண்ணாம டஸ்பின் இதுலயோ பண்றாங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் குப்பைகளை குப்ப தொட்டில போடணு கீழே போடக்க கூடாது எச்சலா அங்கங்க துப்பக்க கூடாது இந்த மாதிரி ஒரு சில சட் ஒரு சில விஷய ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு வந்ச்சுன்னா மார்ரத்துக்கூடியன சூழ்நிலைகள் உருவாகலா அப்படின்னு நெனைக்கிறே
கண்டிப்பா தோழர் கண்டிப்பா தோழர் அது அதுதா தோழர் நானுமே அததா சொ சொல்றே நா ஆஹ் பாத்தீங்கன்னா ஆஹ் இப்போ அந்த குப்பை குப்பை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துலல்லா ஒரு எடத்துல கெடங்குன்னு சொல்லுவாங்க அங்க கொண்டு போய் கொட்டிருவாங்க ஆனா இப்ப இருக்கிற சூழ்நில பாத் த்துக்கி வீட்டுக்கு வீடு து குப்பைல்லா வாங்குறாங்க அதுலயுமே பாத்தீங்கன்னா மக் மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்ல பிரிச்சு வாங்க சொல்லி சொல்லுவாங்க அது ஓ கொஞ்ச நாள் செயல்படுத்துனாங்கதா ஆஹ் இதுப் மாரிதா நீங்க பிரிச்சு குடுக்கணு ப்டி குடுத்தாதா நாங்க கு இப்ப வாங்குவோ இல்லைன்னா வாங்க மாட்டோ அப்டின்ற மாரிலாம் நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க ஆனா நாள் போக்குல பாத்தீங்கன்னா அதுவு மாறிருச்சு இப்ப அந்த குப்பைகள கொண்டு போய் ஒரு கெடங்கள கொட் றாங்களானா அது கெடயவே கெடயாது இந்த ஆத்துங்களயோ கொளத்து த்துங்களயோ கொண்டு போய் கொட் டிறதுனால நமக்கு வர மழை நீர் கூட சரியா அந்த குளங்கள் ஏரிகள் இதெல்லா எதுக்கு வெட் நாங்க ஒரு தண்ணி வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஆடு மாடுங்க தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்ல நமக்கு வந்து இந்த வெயில்நாள்ல சி தண்ணி வ பற்றாக்குறை இருக்கு அப்ப அந்த நேரத்துல தேங்கி இருந்தா நமக்கு தேவைப்படு அப்படிங்கருதுக்காக தா அ கிராமப்புறங்கள்லல்லா நமக்கு செஞ்சாங்க ஆனா இன்னக்கு நிலம பாத்திங்கன்னா ஆறுங்களு கொளங்களு நம்ம பாக்கவே முடியாது எல்லா ஆறுகள்லயு எல்லா கொளங்களயு பாத்திங்கன்னா வெறும் குப்ப தா அடச்சு போய் கெடக்குது அப்ப இந்த எடத்துல முப் முக்காவாசி நீங்க பாத்தீங்கனு வச்சுக்கோங்களே எல்லாமே நெகுழி குப்ப அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் தா நெறயாருக்கு முன்னால பேப்பர்ஸ் தா நெறயாருக்கு அத வந்து ஒடனே கொஞ்சோ நேரத்துல எரிச் ச்சுருவாங்க இந்த மாடெல்லா வந் சாப்டுங்க மாடு ஆடெல்லா வந்து பேப்பர தனியா பொறுக்கி சாப்டுங்க ஆனா இப்போ உள்ளதுல பாத்திங்கனு வச்சுக்கோங்களே முக்கா வாசி பிளாஸ்டிக் தா இருக்கிறதுனால அந்த மாடுகளுக் சாப்ட்டு முடியாம போயிருது இது நமக்கு வந்து உண்மைலியே ஆ ஒரு தவறான செயலா தானே இருக்கு இது யாரு கண்டிக்கிறது சொல்லுங்க பாக்கலா குப்ப போடுற நம்ம தா அத வந்து பயன்படுத்தாம அத தடுக் க்கிறதுக்கான ஒரு மாற்றத்த கொண்டு வரணு தோழர்
கண்டிப்பா நம்ம மாறாம இங்க எதுவு மாறாது நம்மளே அது அந்த விஷயத்த நம் ரொம்ப யூஸ் பண்றோன்றப்போ அடுத்தவங்கள கொற சொல்லியோ நம்ம எதுவு பண்ண முடியாது முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்ஸ ஒன்னு டோட்டலா பேன் பண்ணனு இல்ல அத் இவ்ளோதா யூஸ் பண்ணனு அப்டின்ற ஒரு நடமுறைக்கு எடுத்துட்டு வரணு ஒரு ஃபிப்டி பெர்ஸண்தேஜ் தா பிளாஸ்டிக்ஸ் யூஸ் ஆகணு இல்ல ஒரு ஃபாட்டி பர்சன்டேஜ் தா பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணனு அதுக்கு மிச்ச யூஸ் பண்ணா அ ஒரு ஃபைனு இல்ல அது உண்டான சீரியஸான தண்டனயு அந்த மாரி குடுக்க ஆரம்பிச்சாங்கனா பிளாஸ்டிக்ஸ் கொறயதுக் கான வாய்ப்புகள்
இருக்கு இருக்கு ம்
ஏனா ம் அ பிளாஸ்டிக்கான வந்து எப்டி சொல்றது இப்ப பைப் எல்லா பாத்தீங்கனா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிதா மேக் பண்றாங்க அப்ப அந்த எடத்துல அந்த பிளாஸ் டிக்ன்ற ஒரு விஷயோ யூஸ் ஆகதா செய்யுது. அஹ் கம்பெனி ப்றோ ஹைகாஸ் பைப்ஸ் அ விட இந்த பைப்ஸ் போடம்போது நம்ளுக்கு காசு கம்மியா இருக்கும். நாட்களும் அதிகமா வரு ருது அப்டின்ற ஒரு விஷ்யோ வருது இல்லைங்ளா? அந்த மாரி விஷ்யோ வரம்போது பிளாஸ் டிக்ஸ பேன் பண்ணிட்ணு அப்டின்ற ஒரு விஷ்யோ வர முடியாது. தேவயான அளவு நம்ப பிளாஸ்டிக்ஸ யூஸ் பண்ணிக்லா. மித்தபடி எது எதுக்கெல்லா தேவல்லயோ அந்த மாரி விஷயத்துக்கு வந்து நம்ம பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண கூடாது. அப்டின்ற ஒரு விஷயமு அதுக்கான உண்டான ஏதோ ஒரு சட்டமு உண்டாக்னா மார்றதுக்கான வழிகள் இருக்கு. ச்ச கால்ஸே பாத்தீங்கனா இப்ப இருக்குற அரச சாங்கமு அதுக்கான இப்பொ மாறுமா அப்படி எனன்றது விஷயோ தெரில. இப் ஆ இப்ப வெரைக்கிமே பிசினஸ் மேன்ஸ் கைலதா நம்ப எல்லாருமே ரன் ஆயிட்டு இருக்கோ. உண்மய சொல்லப்போனா
உஹ்ம்
நாட்டோட பொருளாதாரமே அவுங்க கையிலதா இருக்குன்றப்போ அப்ப அவுங்க சொல்ற மாரி
இல்ல தோழர் இல்ல தோழர் நா என்ன இப்ப சொல்றேனு வச்சுக்கோங்களே. ஆஹ் நான் இப்ப மாற்றோ வந்து நம்மள்ட்டதா வேணுன் சொல்லி சொல்லிருக். கோ அப்ப அ கொழந்தைகள கடைக்கு அனுப்றோ இல் த யாரையாது நம்ம கடைக்கு அனுப்புறோ அப்படின் சொன்னா வீட்ல இருந்தே ஒரு பைய ஒண்ண எடுத் து கைல குடுத் தர்ணு. எங்கயாது கடைக்கு போரியா இந்த பைய கொண்டுட்டு போ. இல்ல வெளில போய்ட்டு வரப்பயே அந்த பைய கையில வெச்சுக்கோ. யாருட்டியு வந்து ஒரு கவரோ ஏதோ நம் வாங்கக்கூடாது அப்படின் சொல்லி ஒவ்வொரு வீடுகளியு சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அப்ப கடைல வாங்கற அந்த பொருள் அந்த ம் அந்த பிளாஸ்டிக் பையே கொறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான செய்யுது. அப்ப நம்ம வாங்கலேன்னு சொல்லும்போது அந்த கடைக்காரவங்க எப்டி அந்த பைய வாங்குவாங்க? விற்பனைய விற்பனையாளர்கிட்ட இருந்து அவங்க வாங்கவே மாட்டாங்க. இல்ல எல்லாருமே பை எடுத்துட்டு வர ஆரம்பி ட்டாங்க எங்களுக்கு இனிமே இந்த கவர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்க ஆரம்பிச்சடுவாங்க அவங்க ஒதுக்குனாக்க அப்ப மேல இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே வாங்காத பையை எதுக்கு நீங்க தயார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிறுத்து வதுக்கான ஒரு நேரம் அந்த இடத்துல கிடைக்குது அவங்களுக்கு
கண்டிப்பா இல்ல இதுக்கு உண்டான ஸ்டெப்பும் எடுத்தாங்கன்னு நெனைக்கி இன ஒரி சில ஒம் பிரிவஸ்ஸா இருந்த நாட்கள்ல பத்தீங்னா ப்ளாஸ்டிக்ஸ் வெச்சிர்ந்தா அங்க ஃபைன் போடுவோ எந்தெந்த கடைலலா ப்ளாஸ் டிக்ஸ் யூஸ் பண்றீங்ளோ ப்ளாஸ்டிக் கவுர்ஸ் யூஸ் பண்றீங்ளோ அந்த கடைக்லா நாங்க கம்பல்சரி ஃபைன் போடுவோ அப்டின்ற ஒரு ப்ரச்சன இருந்துட்ருந்ச்சு அந்த இதுலா ஒரு சில பேர் வந்து அ பேப்பர் கவர்ஸ யூஸ் பண்ண ஆரம்ச்சாங்க ஸ்வீட் கடைங்ளலா பேப்பர் பேக்ஸு ஏ இப்ப கூட ஒரு சில ஆம் பெரிய பெரிய ப்ராண்ச்லலா பேப்பர்க் பேப்பர் பேக் யூஸ் பண்ணிட்தா இர்க்காங்க ஒரே விஷ்யோ அத் ஒனக் அதோடு ஹாஸ்ட் அதிகமா இருக் குன்றுதுனாலதா ஒரு சில பேரு ஆ யோஸ் சிக்கிறாங்க இவுளோ காஸ் குடுத்து நம்ப இவ் இவ்ளோ வா